நலமா இருக்கே தோழி நீங்க நலமா இருக் கீங்ளா
ம் நானும் நலம் தோழி ம் ஆ சாப்ட்டாச்சி தோழி
சொல்லுங்க தோழி
ம் இத நம்ம வலுவு சே எஸ் வரு வரவு செலவ பத்தி பேச வச்சி இருந்தோ
ம் ஆமாங்க தோழி
நா அதே மாதிரி நம்ம இப்ப வந்து இப் முதல்லலெல்லா உங்களுக்கு ஸ்கூல்ல பீஸ்ல்லா உங்களுக்கு ரொம்பவே கம்மி இப்பெல்லா உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் ஸ்டார்ட் ஆகுறதே உங்களுக்கு கம்மி கம்மி பாத்தா கூட ஒரு முப்பதாயிர ரூபா அதா கம்மி ஃபீஸ் உங்களுக்கு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்கு ஐம்பதாயிர ரூபா எட்டா எம்பதாயிர ரூபா ஒரு லட்சன்னு சொல்லி ஒரு ஏழு கே ஜி யூ கே ஜி பசங்களுக்கே வந்து ஆ முப்பதாயிரத்துக்கு மேலதா இருக்குது அதெல்லா எவ்வளவு என்ன சொல்றது இப்பருக் இருக்கிற காலத்துக்கு தகுந்த மாதிரி வாங்குறாங்களா இல்ல வந்து உங்களோட டெக்னாலஜி அப்டேட் பண்ணிட்டு அவங்களுக்கு ம் ஃபீஸ் ஏத்துறாங்களா என்ன கான்செப்ட்ல ஏத்துறாங்க எதாவது உங்களுக்கு புரிதல் இருக்கா
இல்ல தோழி எனக்குமே அதுல புரிதலே கெடையாது ஆ ஆ புரிதல்னால ம் எப்டி சொல்றதுன்னு தெர்ல அத வந்து இப்ப நார்மலா இப்ப நம்ம படிக்கிற காலத் துல்லா ஃபீஸ்ஸு அப்டிங்கிற ஒன்னு கேட்கவே இல்ல கேப்பாங்க தனியார் ஸ்கூல்ல கொஞ்ச கேப் அதாவது கொஞ்சமா கேப்பாங்க ஒரு மூவாயிர ரூபா அதாவது இந்த பத்தாயிரத்துக்குள்ள தா கேப்பாங்க ஆனா இப்ப எல்கேஜிலருந்தே பாத்தீங்கன்னா ஆமா இப் ஆ அதுவே அப்ப நமக்கு அதிக இப்ப ஆன அந்த எல் கே ஜிலருந்தே பாத்திங்கன்னா ஒரு அமௌண்ட் கேக்குறாங்க அது எதுக்காக கேக்குறாங்க அப்படி அந்த பைய போய் என்னா படிக்க போற எல் கே ஜில என்ன படிக்க போறா ஆ அடுத்து எதோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அதுவுமே வந்து என்ன பொறுத்தளவுக் அமௌண்ட்டு கூட தா வாங்குறாங்க ஆனா அப்ப சொல்லி்க்கொடுக்கறத விட இப்ப சொல்லித்தரது கம்மிதா உம் இப்ப வந்து பிள்ளைங்க நெறைய வந்து நம்ம சுற்றுச்சூழலயே நெறைய கத்துக்குறாங்க ஆ ஸ்கூல்ல வந் அவ்ளவா எப்டி சொல்றது பாடங்கள்லா அவ்ளவா கற்றுத்தரத்துக்கு இல்லன்னு தா நாலா சொல்லுவேன நானு ஏன்னா அவங்களே ஒரு எடத்துல ட்ரைனிங் போயிட்டு வந் ந்துட்டு தா நமக்கு சொல்லித்தராங்க
ஆமா கண்டிப்பா ஆனா இது எப்பிடி இருக்குன்னா உங்களுக்கு இப்போலா அவுங்களுக்கு ஸ்கூல் ஒரு இருந்த உங்களுக்கு வந்து மொதலல்லா உங்களுக்கு ரொம்ப அதிகமான ஸ்கூல் கெடையாது உங்களுக்கு இப்பலா உங்களுக்கு அதிகமான ஸ் கூல் அவுங்கவுங்க ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி க்கிறாங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு அ அவங்களோட மொதலல்லா அவங்களுக்கு ஒரு ஃப ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு அவங்களுக்கு அதிகமா ஸ்கூலுக்கு டொனேஷன் கெடைக்கு அவுங்க கம்மியா தா நம்ம கிட்ட ஃபீஸ் கேப்பாங்க இப்போலா எப்டி இருக்குன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ல நம்மளோட ஃபீஸ வச் தா அவுங்க ஸ்கூல் ரண் பண்ற மாதி இருக்கு ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு ஆவ்ரே சேல்ரி வ்வு எப்டி இருக்குன்னா ஒரு டீச்சர்க்கு ஓ ஒரு பதினஞ்சாய்ரொ தா இருக்குது மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சி ப்ரைவேட் ஸ்கூல்ல உங்களுக் கவ்ர்மெண்ட் ஸ்கூல் பாத் பாத்தீங்னா உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டாட்டிங்கே ஒரு முப்பதாய்ரொ அது இலாம எக்ஸ்ப்பீரியன்ஸ் டாக ஆக உங்களுக்கு அம்பது எம்பதுன்ஸ் சொல்லி ஏத் ஏத்திட்டே இருப்பாங்க கோர்மென்ட்லேந்து இந்த கோர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஆ டீச்சர்ஸ்க்கு ரொம்ப என்ன சொல்றது அவ்ங்களுக் க
அ சம்பளொ உயர்வு க ஆ ஆமா ச கவ்ர்மெண்ட்டு ஸ்
ஆமா அதிகமா இருக்கு அவுங்களுக்கு அதிகமா வேலேக்கு அவ்ளோக் கெடையாது ஆனா அவ்ங்களுக்கு ப்ரை வேட் ஸ்கூல்ல பாத்தீங்னா உங்களுக்கான வேலைகள் எனக்கு தெரிஞ்சி அதிகோதா எதுக்குனா உங்களுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல எல்லா என்ன உங்களுக்கு அ சின்ன சின்ன பாப்பாக்கு வந்து நம்ம ஸ்கூல்ல எல் கே ஜி க்கு அனுப்புறோனா அந்த இப்போ இருக்கிற பாப்பாலா ரொம்ப சுட்டித்தனமா இருக்காங்க அவுங்களால எப்படி மேனேஜ் நா எம் பையன பசங்கள அனுப்புறது நா தெ அதுலயே நா யோசிச்சுக்ற என்னாலயே உங்கள ரெண்டு பேருனா வெச்சுட்டு மேக் க முடியல இந்த ஸ்கூல்ல மிஸ்சு ஆ நாப்பது முப்பது பேரு பசங்கள வச்சுகிட்டு எப்பிடிதா அட்ஜஸ்ட் பண்றாங்களோ எப்பிடிதா அவுங் அவுங்க ஸ் சொல்ல வரது எல்லாருக்கு கன்வே பண்றாங்க அவ்ளோன் சொல்லி நம்ப ரொம்ப யோசிப்போ ஆனா நம்மள்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவ்ளோ எஃபெக்ட் போட மாட்டாங்க
கடையாது தோழி
ஆமா பிரைவேட் ஸ்கூல்லனா அவுங்களுக் கு அவங்க வந்து ரிசல்ட் காட்டணு ஒரு பசங்களோட ரிசல்ட் காட்டணு டெய்லி ஹோம் ஒர்க் பண்ணி அ மாசத்துக்கு ரெண்டு மாசத் துக்கு ஒரு தரவ எக்ஸாமுக்கு ட்ட அவுங்ளுக்கு ஹெச் எம் ஹெச் எம் கிட் டெலா போகு புக்கு க்ளாஸ் இருக்கறது பிரைவே டெஸ்ட் புக் எல்லாமே வந்து பீச்சுக்கு போக முடியுது பிரைவேட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்பிடி இல்ல உங்களுக்கு அதனால தா நம்ம வந்து இப்ப எல்லாரு வந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு ஓடறாங்க நம்ம பெசங்க கொஞ்சோ பெருசாயிட் ட்டு அதுக்கப்புறமும் வந்து நம்ம வந்து அவுங்களுக்கு நாலேஜ் வந்துரு அதுக்கப்புறமா எந்த சூழ்நெலையு அவுங்க கத்துப்பாங்க இந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு பிர்யாரிட்டைஸ் பண்ணி அவங்களுக்கு டைம் கொடுத்து நம்ம அவங்களுக் கத்து குடுக்கற மாதிரி இருக்கு அதுக்குதா அவுங்க அதிகமா எது பண்றாங்களோ
து மாரி இப்ப நம்ம அதே கவர்மெண்ட்டு ஸ்கூல்ல பாத்தீங் வெச்சிக்கோங்களே அ அ நாப்பதாயிரோ ஐம்பதாயிரோ சம்பளம் வாங்கறாங்க ஆனா அவுங்க உக்காந்து பாடோ சொல்லித் தராங்களானு கேட்டா கண்டிப்பா கடையவே கடையாதுன்ன சொல்லுவே தோழி நானு ஏனா எங்க வீட்டுக்கு பாக்க த்திலயே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அவுங்க என்ன பண்ணிறாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கி அங்க நான் யாராவது படிச்சு ஒரு பத்தாவது படிச்சவங்க பன்னெண்டாவது படிச்சவங்க இருப்பாங்கல அவங்கள இவுங்க வந்து ஒரு க்க எப்பிடி சொல்றது ஒரு கையாலு மாதிரி வச்சுக்கிட்டு அ அவுங்க அந்த காச குடுத்து இந்தா நீ புள்ளைங்கள பாத்துக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டு இவுங்க வீட்டுக்கு போயிறாங்க இல்ல ஏதோ ஒரு வேற வேற வேல யதாவுது பாக்கறாங்க
இ இதெல்லா ரொம்ப தப்பாச்சு தோழி இவ்ளோ நம்ம இப்ப ஆன் பண்றோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்வீசும் குடுக்கணும்ல நம்பளுக்கு ஒரு நம்மள சலுகை கொடைக்குது கடைக்குது நா படிச்சது எதுக்கு நம்ம படிச்சது நாலு பேருக் கட்டு கொடுக்குதா நம்ம அத சரியாக கட்டு குடுக்கணு நம்ளுக்கு சாட்டிஸ்ஃபக்ஷன் இருக்கது நம்ம இவ்ளோ ஈஸியா அப்போ நீங்க ஈஸியா ஆர்ன் பண்ட்டு போயிடுறீங்க கவர்மெண்ட் காசு நீங்க இப்புடி ஈ எடுத்து அதுக்கு தகுந்த மாரி நீங்க சர்வீஸ் கூடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சட்டிஸ்பக்ஷ்ன் இருக்கு நம்முளும் கவர்மெண்ட் ஸ்கூல தேடி போவோ சின்ன பசங்களா இருந்தா கூட கவர்மெண்ட் ஸ்கூல்லே நல்லா இருக்குதுன்னு சொல்லி மக்களு என்ன சொல்றது ஒரு ஏரியா இருக்கற மக்களுக்கு இந்த ஸ் ஸ்டேட்ல இருக்கற மக்களுக்கு கொஞ்சோ இதா இருக்கு பிரைவேட் ஸ்கூலுக்கு தேடி போக மாட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சோ என்ன சொல்றது உம்
தோழி அதே மாரிதா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தி வச்சுக்கோங்களே இப்ப அது என்ன சொல்றது ஒரு நீட்னஸ் அந்த மாரில்லா கெடையவே கெடையது அதனாலா தா நெறைய பேர் என்ன பண்றாங்க அந்த பாடத்துக்காகவு பிள்ளைங்க நீட்டா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தா அவங்க போய் தனியார் ஸ்கூல்லேயே குழந்தைங்களை சேர்க்கறதே உம் ஆனா இப்ப வந்துருக்கு வந்து எப்படி சொல்ற இப்போ வந்துருக்கறகவந்து நாங்க நல்லா பாத்துக்குறோம் கவர்மெண்ட் ஸ்கூல்லெல்லாம் கொஞ்சம் நல்லா நீட்னஸ்ஸா பாத்துக்குறோம் தரமான கல்வி குடுக்கிறோ அப்படின்னுலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி குடுத்தா கண்டிப்பா சொல்றேன் யாருமே தனியார் ஸ்கூல் பகட்டு போகவே மாட்டாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த பழக்க வழ கம் இந்த ஒழுக்கங்கள் இதெல்லாம் தானே ரொம்ப முக்கியம் அப்ப இத இங்கயே இலவசமா கிடைக்கும் போது நம்ம ஏன் தனியார் ஸ்கூல தேடிட்டு அவ்ளோ பணம் கொண்டு போய் கொட்டி பிள்ளைகள படிக்க வெச்சு நம்ம இங்கயே சேர்த்துக்கலாமே
ஆமா கரெக்டா சொல்றீங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஸ் ஸ்கூல் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு நீட்னஸ் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கத்து கொடுக்கணும் பசங்கள வந்து அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க அவங்க எப்படி ஒருத்தர அட்ரஸ் அட்ரஸ் பண்றாங்க வாங்க போங்க பேசுறாங்களா மரியாதை கொடுத்து பேசுறாங்களா டீச்சர்ஸ் மரியாதை கொடுத்து பேசுறாங்களா அவங்களோட நேச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கவனிக்கணும் இதெல்லா கொஞ்சம் கவனிச்சா நம்ம நம்மளே கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேர்த்துரலாம் எப்படி இருக்காங்கன்னா ஒரு ஒரு பசங்க வந்து ஒரு ஒரு ஏரியால இருந்து வரவங்க அவங்க அவங்க லாங்குவேஜ் வந்து தனித்தனியா இருக்கும் நம்ம வந்து நம்ம என்ன சொல்றது வளர வளர அவங்களுக்கு வந்து எப்படி பேசணும்னு சொல்லி கத்து அந்த கத்துக்கிற ஸ்டேஜ்ல வந்து நமக் குடுக்குற கைடன்ஸ் தான் அவங்களுக்கு தேவைப்படும் நம்ம வீட்ல இவ்வளோ கத் கொடுத்தா கூட நாலு பசங்க கூட சேர்ந்து கத்துக்கற விஷயம் வந்து ஒரு தனி அவங்களுக்கு அவங்க சீக்கிரமா கத்துப்பாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு அவங்களுக்கு மண்டையிலும் போய் சேரும் அந்த இது இது இப்பதான் பண்ணணும் இ இப்படித்தான் பேசணும் நம்ம வந்து வந்து ஒருத்தங்கள மரியாதை கொடுத்து பேச னோ நம்ம இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணனும் நம்ம ஸ்கூல்னா சூ சாக்ஸ் போட்டுதான் போனும் இரட்ட பின்னல் போ அந்த மாதிரல்லா நம்ம வந்து ஃபாலோ நம்ம ஸ்டாடிங் டைலர் கொடுத்தா தான் அவங்களுக்கு யூனிபார்ம் தெரியும் அவுங்களுக்கு
உம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா அதே மாரிதான் பார்த்தீங்கு வச்சுக்கோங்களேன் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு சாப்பாடு அதே மாரி பாத்தீங்கன்னா சாப்பாடு ஒரு தரமான ஒரு சாப்பா டா இருந்துச்சுச்சுக்கோங்களே உண்மையே சொல்றேன் இதை தாண்டி யாருமே எங்கயுமே போகவே மாட்டேன் மாட்டாங்க தான் ஆஹ் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்ப நம்ம பீஸையும் அவ்வளவு தூரம் நம்ம கொட்டி கொடுத்துட்டு அஹ் கடைசியில பாத்தீங்கச்சங்களே சாப்பாட்டுக்கு ஒரு செலவு நமக்கு அப்ப வரவுக்கு மீறிய செலவு தான் நமக்கு நிறைய ஆகிட்டே இருக்க தவிர அத நம்மளால கட்டுப்படுத்த முடியும் முடியவே இல்ல
ஆமா இன்ன வந்து இன்னொரு விஷயம் என்னன்ன உங்களுக்கு கவர்மெண்ட் குல்ல இது வந்து நம்ம பிரைவேட் கள்ளல்லாம் உங்களுக்கு பசங்க என்ன சாப்பிடுறாங்க நீங்க என்ன கொண்டு வந்தீங்க லென்ட்சல எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க உங்களுக்கு அதிகமா ஜங்க் புட் சாப்ப ங்க வீட்டு சாப்பாடுதான் சாப்பிடணும் நீங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வரீங்கன்னா அது கூட உங்க வீட்டுல இந்த கொண்டு கடல என்ன சொல்ற வீட்டுல இருக்கிற என்ன சொல்றது வெஜிடபிள்ஸ் ப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வரணும் சத்தான உணவு எடுத்து டு வாங்க ஸ்கூலுக்கு ஏதாவது அவங்க ஜங்க் புட் வாங்க ங்கறாங்கா முதல கம்ப்ளைண்ட் கிளாஸக்கு போயிடும் எச்சம் கிட்ட போயிடும் இல்லனா அம்மா கிட்ட வந்துரும் போன் நீங்க எதுக்கு இப்படி கொடுத்து அனுப்புறீங்க ஜங்க் புட் எல்லாம் கொடுக்காதீங்க வீட்டுல ஸ்கூல்ல இது பசங்களுக்கு உடம்பு நல்ல இல்ல சொல்லி அவங்க வந்து நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க நம்மளும் வந்து ஒரு நல்ல இதுல போறோ நம்மளும் வந்து அதிகமா அது கம் கம்மி பண்றோம் நம்மளுக்கு அந்த பழக்கம் இருந்தா கூட நம்மள ஸ்கூல்ல பசங்க வந்து திட்டுவாங்க மிஸ் திட்டுவாங்க பசங்கள சாப்பிட விட மாட்டாங்க நம்ம வாங்கி கொடுத்த கூட அது வேஸ்ட் தான் வாங்கி வச்சு வச்சுப்பாங்க அதுப்படிலாம் இருந்தா நம்ம பசங்களும் அதை அவாய்ட் பண்ணுவாங்க சாப்பிடறதுக்கு குறைவு பண்ணுவாங்க நம்ம பசங்களை பார்த்தாலும் உங்களுக்கு கலர் சிப்ஸ் பாத்தாலே அது அட்ராக்ட் ஆயிடு அதுக்கு ஓடுவாங்க அங்க ஸ்கூல கண்ட்ரோல் பண்ற ஹேபிட் தா உங்களுக்கு வீடலேயு கண்டினியூ ஆகு அதுல கொஞ்ச கொஞ்ச வி ஸ்கூல கண்ட்ரோல் பண்ண வீட் ஸ்கூல்ல சாப்பிட கூடாதுன்னா அது தப்பு அவங்களுக்கு உணரவருல உணரும் இது வந்து சாப்பிட கூடாது ஒ பொருள் சொல்லிதா சாப்பிட விடல நம்மள நம்ம வந்து இத சாப்ப படக்கூடான்னு சொல்லி கொஞ்ச கொஞ்சமா அவங்க புரிஞ்சுப்பாங்க அதெல்லா நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப முக் முக்கியமா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி முன்னாடிலா குழந்தைங்க நீங்க சொன்னா வெளில போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டாங்கனு ஹ டீச்சர்ஸ் வந்து வெளில வந்து கண்டஷன் பண்ணுவாங்க அப்டி தரமான உறவு இல்ல சத்தான உணவு சாப்புட்லனாலு நம்மள்ட்ட பேரண்ட்ஸ்ட கூப்பிட்டு நம்மல்ட சொல்லிறுவாங்க நீங்க ஏன் உங்க பசங்களுக்கு இத குடுகுறீங்க வேற எதாவதும் மாத்தி குடுங்க அப்டின்ற மாரி சொல்லி சொல்லிருவாங்க ஆ அ அவ் அதே ம் அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் இந்த பெற்றோர் ஹ இதுன்னு சொல்லி சந்திப்புன்னு சொல்லி போடுவாங்க அப்போ பாத்தீங்குவச்சுக்கோங்களே டீச்சர்ஸ் மட்டு ட்டு தா பேசிட்டு இருப்பாங்க நம்ம கேள்வி கேட்டா நம்ம பதில் சொல்றோமே அவங்க காது கொடுத்து கேக்குறாங்களா யோச்சு பாருங்களே நம்ம பேச வே வுடமாட்டாங்க உங்க பையன் இத பண்ற உங்க பொண்ணு இது பண்ற அப்டினு சொல்டு அவ்களே சொல்லிடுறுபாங்ளே தவர நம்ம சைடுல இருந்து என்ன நடக்குது அப்படிங்கரத அவங்க கேக்கவே மாட்டாங்க அஹ் ஆனா ஆனா இது இது இது வந்து கவுவர்மெண்ட் ஸ்கூல்லயு அது நடக்குதா என்னன்னு தெரியல ஆனா பிரைவேட்ல நடக்கற எல்லாமே கவுர்மெண்ட்டுக்கு வந்துச்சுனு வச்சுக்கோங்களே நமக்கு வந்து செலவுகல்ல ரொம்ப கம்மி ஆயிட்டு அஹ் ஹ் எப்டி சொல்ற தரமான கல்வி கிடைச்சாலே நமக்கு போதுமே வேற என்ன வேணு நமக்கு வயசல இருக்குல
கரெக்ட தா சேரி சேரிங்கப்பா ம் உம் நம்ம பேசலா திரும்ப
ஆ சேரிங்க தோழி சேரிங்க தோழி நன்றி வணக்கம் தோழி எடுத்தேன் பாத்து இப்போ